தோழி கேக்குதுங்ளா
ஆ வணக்கம் தோழி கே கேக்குதுங் உங்ளுக் கேக்குதுங்ளா
என்ன பண்றீங்க ஆ கேக்குதுங்க தோழி என்னப் பண்றீங்க சாப்ட்டீங்ளா டீ குடிச் சாப்பா
நைட் நீங்க என்ன சாப்ட்டிங்க
நா வந்து காலைல எதுவுமே அவ்ளவா சாப்ட்றது இல்ல எனக்குங்கோ அதான் தோழி காலைல எதுவு அவ்ளவா சாப்பிட்றதுல்ல டயட்
ம்
டீ காஃபி குடிக்கிறது இல்ல எதாவ்து பிளாக் டீ இல்லாம இல்லத் தோழி திடீர்னு கொஞ்சோ ஒடம்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அது எந்த கார்ணோன்லா தெர்ல அதனால சரி கொஞ்சோ இதெலா கம்மிப் பண்ணிருக்கே சாப் டீ குடிக்கிறது அப்றமா அவ்ளவா இல்ல எப்பவாது தோணுச்சுனா கொஞ்சமா குடிப்பனெல்லாம் மத்தபடி ஃபுல்லா பிளாக் டீ லெமன் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரிதா
ம் அப்ப வேற எதுவு எடுத்துக்க மாட்டீங்ளா சிற்றுண்டி
ஆஹா அவ்ளவா எடுக்குற எடுத்துக்றது இல்ல பசி இருந்தா எதது கொஞ்சமா தோச அந்த மாரி சாப்புட்றது இல்லன்னா எடுத்துக்குறது இல்ல ரொம்ப
ஆ முழுசாவே எடுக்காது இருக்க கூடாதுல்ல தோழி நம்ம வந்து காலைல இந்த பச் பச்ச பயிர் ஊற வச்ச ச சாலட்டு காய்கறிகள் போட்ட சாலட்டு இல்லன்னா ஃப்ரூட் சாலட் அந்த மாரி எதனாச்சு ஆ ஏன ஹெல்த்தியா எடுத்துக்லால ம்
ஏனா இரவு நேரத்துல தூங்குறதுக்கு ஒரு மூன்ற மணி ஆயிடுது மறுபடியு கால்ல எந்திரிச்சு ஒரு ஏழ்ர மணி ஏழு மணிக்குலா எந்துர்ச்சு சமைக்க வேண்டிதாருக்கு அது முடிச்சா கொஞ்ச இந்த நேரந்தா கொஞ்ச தூங்குற நேரோ அதாவது ஒரு ஒம் ம்போது மணிலேருந்து கொஞ்சோ ஒரு வீட்ல பசங் ம் கொழந்த எந்திக்றது வர ஏன் பாப்பா கொழந்த வந்து சீக்கரமா எந்திச்ட்டாங்கன்னா நானு எழந்திரிச்சிடுவே இல்ல அவங்களு ஒரு பண்ணி ரெண்டு மணி வர தூங்குறாங்க க சின்ன கொழந்தைங்கல்ல அவங்க எவ்ளோ தார தூங்குறாங்களோ அவங்க கூட தூங்கிட்டு அவங்க மதியான சாப்பாடு தா அவங்களே சாப்புட்றாங்க இப்பல்லாம் ஒரு வாரம் மா அது என்ன காரணோ தெர்ல இங்க ரொம்ப நேரமா தூங்குறாங்க நைட்டு சீக்கரமா தூங்குனாலு ரொம்ப நேரமா தூங்குறாங்க
ம் ம்
அதுக் மத்தியான நேரத்துல தூங்குறது இல்ல இப்போ பண்ணி பதினோரு மணி பதினொன்னு அரைக்கு எழுந்திச்சாங்க இல்ல பன்னிரெண்டு மணிக்கு எந்திச்சாங்கன்னா அதுக்கப்றமா தூங்கதே இல்ல
அதுதா இரவு மூன்ற மணின்றீங்களே
இல்ல அவங்க தூங்கிடுவாங்க மூன்ற மணிக்கு மூன்ற மணிக்கு உள்ளே தூங்கிடுவாங்க எப்பவாது தா ரெண்டு மணிக்கு தூங்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பனிரெண்ற மணி ஒரு மணி வர காலைல முழச்சவங்க அப்பதா தூங்குறாங்களே அதுக்கப்றோ மறுபடியு அந்த மாரி கண்டினிவா தூங்கிட்றாங்க மத்த டைம்ல வெளாடிட்டே இருக்காங்க எதாச்சு பேசிட்டே இருக்காங்க எதாது வெளாடி டீவி பாக்குறது அந்த மாதிரி ரெண்டு வய மூணு வய்சுக்கு உள்ளதா மூணு வய்சுக்கு உள்ள ரொம்ப சின்ன கொழந்தைங்கதா அந்த மாரி பண்றாங்க தனியா வேற இருக்காங்கல்ல
ஆமா ஆமா
ங்கோ அதாது செவுருல கிருக்குறது இல்லனா எதாது ஸ்நாக்ஸ் கேக்குறது இல்ல பிஃரிட்ஜ தொறந்து எதாவது எடுத்து சாப்புட்றது இல்லனா தண்ணி எடுத்து குடுக்கிறது பிஃரிட்ஜ் தண்ணி
ம்
இல்லன்னா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு தண்ணி வல் வெளாட்றது எதா
ஓ ஆமா அப்போ உங்களுக்கு நாள் போறதே தெரியாதே
ஆமா எதாச்சு
அவங்கள்ட்ட போராட்றதே செரியா இருக்குமே
ஆ ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி பால் கேப்பாங்க சூடு பண்ண பாலு டீயின்தா கேப்பாங்க பாலு கேக்க மாட்டாங்க சாயா குடு அப்டின் கேப்பாங்க செரி நம்ம எல்லாருக்கு கொஞ்சோ போட்டு குடுத்துட்டோனா கொஞ்சோ குடிச்சிட்டு நம்ம கொஞ்சோ ஹாலுக்கோ இல்ல எங்கேயாச்சு போய்டோன் வைங்களா அந்த ரூம்ல பெட்டு இருக்குல்ல பெட்டு கட்லுக்கு சைடுல கொஞ்சோ எடவெளி ஃபுல்லா அதுல ஊத்தி வெக்கறாங்க அது என்ன ஆய்டுது அது உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆய்டுது டெய்லியு போய் ஒரு நாளைக்கு ஒரு அம்பது நாப்பது வாட்டியாது கட்லுகடில போய்ட்டு தொடைக்க வேண்டிதாருக்கு ஒரு தண்ணினாளு ஊத்திறாங்க எனா கீழ வந்து மசாஜர்லா இருக்குல்ல மசாஜர் அ அப்டி இருக்கும்போ கெட்டு போய்டுல எல்லா
ஆமா ஆமா
அந்த மாதிரி பண்ண வேண்டிதாருக்கு அது ஆ இதுவாச்சு ப்ரச்சனை இல்ல நம்ம ஃபோன்ல யூடூப் பாக்கறோன் வைங்கள என்ன பண்ணுவோ பேடு குடுப்போ போய்டு இப்போ அதே ஊ டி வீல பாக்குறப்போ ஸ்கிப் ஆட் வருது நம்ம என்ன பண்ணுவோ ஸ்கிப் ஆட்டு ரிமோட்ல குடுப்போ செரி ஒரு வாட்டி என்ன பண்ணே அவுங்க வந்து சேர் போட்டு கை வெச்சு பண்ணிட்டே இருந்தா நம்ம டி வீல பண்ற ஃபோன்ல பண்றமாரி கைல வெச்சு பண்ணிட்டே இருந்தான் சொல்ட்டு சேரி பாவம் பாத்து மனசு வலிக்க கூடாதுன் சொல்லிட் ரிமேட்ல டக்குன் பண் இல்ல ரிமோட்ட குடுக்கல அவுங்க கையால டச் பண்ணமோ நா டக்குன் ரிமோட் ஸ்கிப் ஆட் டச் பண்ணி குடுத்துட்டே அதுல இருந்து டி வீல ஸ்கிப் ஆட்டு வந்தாலே சேர இழுத்து போட்டுட்டு போய்ட்டு அமுக்கிட்டே இருக்கா வர்லனா கோவத்துல அந்த டி வீய பட்டு பட்டு பட்டுப்பட்டுனு அடிக்கிறா
ஐய்ய ஐய்யய்யோ அப்ப நெறைய பொருட்கள் உங்க வீட்ல சேதோ ஆகுதுன்
ஐயோ லேப்டாப் வாங்கணோ ஒரு நாள்லயே ஒடச்சுட்டாங்க
அய்யய்யோ
புது லேப்டாப்பு நைட்டு புக் பண்ணி வாங்கிட் டு வந்தோ நாப்பத்தி அஞ்சாய்ருபானு அடுத்த நாள் நைட்டு ஒடச்சிட்டாங்க
என்ன பண்றது பயங்கர கோவோ வருமே
பயங்கர கோவோ வருது அப்பறோ வருதா என்ன பண்றதுக்கு அப்றமா நாப்பத்தஞ்ஞாய்ருவா லேப்டாப் வாங்கி பதினஞ்சாய்ருபா குடுத்து டிஸ்ப்லே போட்டோ
அய்யய்யோ அப்ப மொத்தோ அறுவதாய்ருவா ஆய்டுச்சு
அப்றமா அது வேற இ எம் ஐ வேற லேப்டாப்பு எங்க வீட்டு காறங்ளுக்கு என்ன ஒரு இதுனா ரொம்ப நாளுக்கப் அப்றமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு வர்ஷோ அட்லீஸ்ட் ஒரு மாசோ கூடனா மனசு ஆறிரு சபோ ஒரு மாசோ கைல என்னடா ஓ யூஸ்ஸே பண்ல அப்பதா ஓபன் பண்ணோ அதுக்கெல்லா ஒடச்சுட்டாங்க அதே மாதிரி ஃபோனு அப்டிதா வாங்கி அஞ்சே மாசத்துல தூக்கி போட்டு ஒடச்சுட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஃபோன ஒடச்சுட்டாங்க இன்னோரு ஃபோன் வந்து புதுசா இ எம் ஐல வாங்கிருந்தோ அந்த இ எம் ஐயே முடியதுக்குள்ள ஒடச்சுட்டாங்க தூக்கி
அய்யய்யோ மனசு ரொம்ப ஒடையுமே
அத்தா இ நம்மளுக்கு இ எம் ஐல அது மாசோ மா சோ கட்டுமோது நம்ளுக் எப்டி இருக்கு
ஆமா ஆமா நம்ப நறைய உபயோகச்சு பண்ணிட்டு அது கெட்டு போச்சுன்னாகூட பரவால்ல செரி எதோ கெட்டு போனத ஒடச்சுட்டாங்கன் சொல்லலா நேத்து வாங்கி இன்னிக் ஒடச்சுட்டாங்கனா ஐ அய்யய்யோ நம்ம மனசு சுக்கு நூறாயிடு இருக்கிற கோபத் துலல்லா அத காட்ட வேண்டியதா வரு
ஆமா நம்ம அஞ்சு மா நம்ம அஞ்சு மாசமா வாங்குன போனே வந்துட்டு மனசு தாங்க முடியில இத்தனைக்கு போனு இதே இது இவங்க லேப்டாப்ங்கிறப்போ ரொம்ப கஷ்டல்ல லேப்டாப்ங்கிறப்போ பட் வந்து நம்ம அது போதும் வாங்கிருக்க அர்ஜென்ட் வேலைன் சொன்னத அர்ஜெண்டா போய் வாங்கணு பாத்தா இப்டி பண்ணிட்டாங்க இப்ப அவுங்க தூங்குற நேரமா நம்மளால எதாவது வேல பாக்க முடியு அதனால் தா வீடு ரூமா அமைதியா இருக்கு இல்லன்னா அவ்ளதா வெளிலயே நாங்க போ மாட்டோ ம் வெளியிலயு விட மாட்டோ ஏன்னா வெளியில விட் டோம்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பில்டிங்ல அது மட்டு இல்லாம வெளில விட் டோன்னு வைங்களே வெளில போனா உள்ள வரமாட்டாங்க அழுவாங்க நா வரமாட்டே வீட்டுக்குள்ளயே தான் இரு க்காங்க எப்பவாது நா வெளில போனா கூட்டிட்டு போனா ஒழுங்கா கூட்டிட்டு வந்துருவே அவ்ளதா ரொம்ப பண்ணுவாங்க கேஸ் ஒயற புடிச்சு தொங்குவாங்க
அய்யய்யோ பத்தரங்க ஏன்னா அவுங்களுக்கு அதோட ஸ்சு வி விபரீதம் தெரியில நம்பளுக்கு தெரியு இல்லைங்ளா அது ஒரு மாரி அ ஒரு கபோடு மாரி இல்லன்னா அது ஒரு பாக்ஸ் மாரி பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது
இந்த வீடு நாங்க இருக்கறது வாடக வீடு எங்களுக் கது ஹோல்ஸ் கூட கெடையாது அந்த ஒயர் வெளில வருது ஆங் ஒருவாட் ட்டி அப்பனா பால் வச்சன் நல்ல வேல கொதிக்கல சரி பால் வச்சுட்டு ஃப்ரிஜ்ல போயி இஞ்சி எடுக்குறதுக்குள்ள இழுத்து பால அவ்ளத்தயு கீழ கொட்டிட்டாரு அப்பறமா கஷ்டபட்டு அப்பறமா அடி குடுத் செரி கொழம்ல இருந்தாலு அடி குடுத்து விட்டோ
ஆமா ஆமா அது அது அதா சொல்றனுங்கள அதுங்களுக்கு அந்த விவரீதம் என்னான்றது தெரியில அது எவ்ளோ க இதாவு டே அப்டின்றது விபத்துக்குகுரியதுன்னு ஆனா கொழந்தைங்க இந்த மாரி கொழந்தைங்கள வந் து ரொம்பவு ஜாக்ரதயா பயபக்
ரொம்ப ரொம்ப நல்ல ஜாக் அக்கறையா தா வச்சிருக்கோ ஃப்ரிஜ் இருக்கா ஃப்ரிஜ்ல வந்து மேல பால் வச்சிருப்போ ஃப்ரிஜ வந்து பாஸ்டா தொறந்து தொறந்து அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு ஃப்ரிஜு ஃபுல்லா பாலு கொட்டிட்டாங்க செரி என்ன ஆச்சு இப்டுதா ப்ரிஜ் ஃபுல்லா பால கொட்னாங்கன்னு ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணும் போது முட்டை எடுத் து கீழ வச்சிருந்த அவ்ளோ முட்டயு ஒடச்சிட்டாங்க பத்து முட் டயு சேரி முட்டயதா ஒடச்சிங்கப்பா முட் டதா ஒடச்சப்பா விடு பிரச்சன இல்ல சொல்லிட்டு அது நம்ம தோசமாவு அரப்போல்ல அரிசி
ஆமா ஆமா
அது வந்து ஊற வச்சிருப்பே பக்கத்துல வந்து நம்ம சாப் ப்பாடு அரிசியா அரிசிக்குள்ள டப்பா ஓகேங்ளா பக்கெட் அந்த சாப் பாடு பக்கெட்டுக்குள்ள அதாவது இருவத்தஞ்சு கிலோ அரிசி அதுல வந்து பத்து கிலோ அந்த பத்து கிலோ அரிசிலயு ஒய் ஜெக்கு ஜெக்கா தண்ணிய ஊத்தி அதுல அதுக்கப்பறமா இந்த சாப்பாடு நம்ம ரேஷன் கட அரிசி வ
ஆமா ஆமா
தோசைக்கி அந்த அரிசி அதுல போட்டு கைல போட்டு கொழப்பி என்னடா நா வெளில போய் பாக்கறே என்னடா இப்படியா அடுத்த நாளு வேற என்ன பண்ண முடியாது அரிசி அவ்ளத்தையு ஊரவே வெக்க முடுல காய வச்சாலு டுவெல் வருது லாஸ்ட்ல தூக்கி தா போட்டோ அந்த அரிசிய
ஐயய்யோ நறைய லா நஷ்டோ பண்றாரு உங்களுக்கு
அதேதா மா பொருள்கள் தா எங்க வீட்ல எல்லா அவனுக்கு கை எட்ற மாதிரி இருக் கா ஷெல்ஃப் எல்லா மேல ஏறி எடுத்தர்றா அதாவது மேல யாரு எடுத் தர்றான் நல்ல வேல மொளகாத்தூளல எடுக்காம இருக்கறது வரைக்கு நல்லது
ஆமா அதுல உன்னு கொஞ்சோ நீங்க வேற எங்கனாச்சு பதுக்கிதா வெக் கிணு நேரா வெக்க முடியாது
கவர்ல கட்டி பக்கெட்ல போட்டு கிச்சனுக்கு அடில வச்சிருக்கோ
சொல்ல முடியாது பக்கெட்டு சில டைம்ல ஓபன் பண்ணி இரு
ப அதா ஓபன் பண்ணனாலதான அரிசி கெட்டு போயிருச்சு பத்து கிலோ அரிசி எப்படி தெரிமா ரெஸ்ட்ரூம்ல இருந்து ஜக்ல இருந்து தண்ணி
ஐயையோ கடவுளே என்னாதா பண்றது எப்புடி வெச்சு ஜமாளிக்கிறீங்க காலையில இருந்து சாய்ந்தரோ வரை
அடி வாங்கிட்டே இருப்பா தோழி
ஐயோ எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆயடுங்க இந்த மாரி எல்லா பண்ணால எங்க வீட்ல இந்த பொண்ணு வந்து படிக்கிறது விஷயத்துல எ எதனாச்சு படின்னு சொன்னா அவளா ஒரு விருப்பம் பட்டு ஒரு விஷ
தோழி நம்பளோட நேரோ முடிவடைந்ததுன்னு நெ னைக்கறே தோழி மறுமுறை பேசும்போது இத அப்படி தொடங்குவமா தோழி நன்றி வணக்கம் தோழி